ஹலோ
ஆஹ் சொல்லுங்க ப்ரோ
ஹலோ ஆ ப்ரோ கேக்குதுங்களா? ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க?
ஆ நல்லா இருகே ப்ரோ.
ஆ ஒர்க்லா எப்படி போச்சு இன்னைக்கு இல்ல இல்ல ப்ரோ மதியோ சாப்ட்ட ப்ரோ இப்போ இன்னு சாப்படுனு இதுக்கப்புற தா
உம் உம் ஓகே ப்ரோ அதான் ப்ரோ நம்ம கடைசி அ ஆஹ் இன்னிக்கி நல்லா போச்சு ப்ரோ இன்னிக்கி வந்து சூப்பரா போச்சு உங்களுக்கு எப்டி போச்சு இன்னிக்கு ஒர்க்லா
இன்னைக்கி கொஞ்ஜொ ஃப்ரீ தா அதனாலதா நா
ம் அப்படிங்களா நான் மதியம் ஃப்ரீயா தான் இருப்பேன் எப்பயுமே இன்னைக்
ஓகே ஓகே நீங்க ரெண்டு மணி சொன்னீங்க நான் பாத்தேன் ஆனா ரெண்டு மணிக்கு நீங்க வரல அதனால
ஆமாவ் ரெண்டு மணிக்கு கரெக்ட்டா வெளியே போயிட்டன் சார்விலொ ஒர்க் சொல்டு இது அ அதான் கடைசிய நம்ம பேசுனது பாத்தீங்கன்னா இந்த இது பேசிருந்தோம் அந்த கல்லீரல வெ டீ அது நம்ம வச்சோம்னா வளரும் ஆஹ் அப்புறம் வந்து கல்லீரல் ஃபெய்லியர் ஆனவங்களுக்கு எப்படி வாழ்க்க முற இருக்கும் அப்படின்றது பேசிருந்தொ ஆஹ் அதாவது இப்ப கல்லீறு ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இப்ப நம்ம அத எடுத்துட்டு வந்து ஒருத்தவங்க வெட்டி வெக்கிறொன்னு வெச்சுக்கோங்க அது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகு போ அது செட் ஆகுறதுக்கு
அதா ஒரு நாலுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகும் ப்ரோ
ஆஹ் அப்பல்லா அவங்களுடைய வாழ்க் முற அப்டி இருக்
ஆஹ் அது வரைக்குமே வந்து ஸ்ட்ரிட்டா டயட்லதா இருக்கணு
ஆஹ்
ஆமா ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறோ எனிவே அவங்களால எதுவு சாப்ட முடி டியாது அதிகமா வெளிய போவ முடியாது வர முடியாது ஒழுங்கா சிறுநீர் கழிக்க முடியாது சோ இந்த மாரி நெறைய பிர பிரச்சன இருக்கு சோ எப் எப்பிமே ஒரு ஆள் கூட இருக் இருக்குற மாரியே இருக்கு அவுங்க கூட
ஓகே
பெரிய ப்ராப்ளமா இருக்கு அடிக்கடி மருத்துவமனைக்கு போற மாரி இருக்கு மருத்துவர் ஒரு செவிலியர் கூடையே இருக் இருக்கிற மாரி இருக்கு
ஓகே ஓகே இதுவே
நெறைய நெறைய பிரச்சனைகளா இருக்கு நெறைய அது நீவே நம்ம வெச்சுட்டனா கூட நம்ம உடல் உறுப்பு வந்து பாத்தீங்க அது வந்து ஒரு வேற்று உறுப்பா தா கன்சிடர் பண்ணு வேற்று உறுப்பாதா வந்து அத பாக்கு அந்த வெட்டி வச்ச கல்லீறல அந்த வேற்று உறுப்ப வந்து எப் எப்டியாவது அழிக்கணு அப்டின்னு தா நம்ம ஒடம்பு பாக்கு எப்பியுமே இப்ப நம்ம கைய்ல ஒரு வெட்டுபட் பட்டுடுச்சு அப்டினா என்ன பண்ணு ஒடனே அந்த எடத்துல ரத்தக்கட்டு கட்டு ரத்தக்கட்டு கட்டி அதுக்கு மேல பக்கு மாரி ஃபாம் ஆகு சோ அந்த மாரி தா வந்து அந்த நம்மோ ரத்த வெள்ளை அணுக்கள் ல்லா வந்து அந்த கல்லீரல போய் செயலிழக்க செய்யனு அப்டின்னு தா பாக்கு அதுக்காக நம்மளுக்கு வந்து பாத்தீங்ன்னா நம்மோ ஆ ரத்த தட்டணுக்களே வெள்ள தட்டணுக்களையே வந்து செயலிழக் செய்ற மாரி ஒரு சில மருந்துகல்லா வந்து நமக்கு குடுப்பாங்க அந்த மருந்தெல்லா வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான ஆ நம்ம டோசேஜ்ல அளவுல கரெக்டா எடுத்துக்கனு அத எடுத்துக்கிட்டு வரு போது நம்ம ஒடம்புக் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அந்த ஆ கல்லீரல்ல வந்து ந்து தன்னத்தானே நம்ம உறுப்பு தா அப்டின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம உடம்பு கொண்டு வரு அது வந்ததுக்கு அப்புற தா வந்து ஒரு நாலுல இருந்து அஞ் அஞ்சு வருஷோ கழிச்சுதா வந்து அது வந்து சீரான ஒரு இயக்கத்துக்கு வரு அது வரைக் க்கிமே வந்து அடிக்கடி மருத்துவர பாக் க்கறது ஆ ஹாஸ்பிட்டல்ல போய் உள்நோயாளியா இருக்கிறது அந்த மாரி நெறைய அடிக்கடி ம மருந்துகல்லா எடுத்துக்கிறது புது மருந்து மாத்தறது அந்த மாரி ப்ரெச்சனைங்கெல்லா நெறையா இருக்கு.
ம், ஒரு நல்லா இப்போ அத அக்சப்ட் பண்ட்டு ஒரு மூண் நாலு வருஷத்த நல்லா சர்வைவ் பண்ணாங்க அஞ்சு வருஷத்துக்கப்பறோ அ நார்மலா லைஃபு வாழலாமா அடுத்து ஒரு அஞ்சு வருஷங் கழிச்சி
அ ஆ அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கப்புறோ நால் நார்மலான லைஃப வாழலா. பட் ஆனா அப்பியுமே கொஞ்சோ கண்ட்ரோலா தா இருக்கணு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்குறாங்க. பெரிய ஒரு அறுவை சிகிச்சை பண்ணீர்க்கு மோது நம்ம வந்து கொஞ்சோ கட்டுக்கோப்பாதா இருக்கணு. அடிக்கடி டாக்டர பாக்கறது அ ஒழுங்கா ஆமா டய ட க ஸிரிக்டா ஃபாலோ பண்றது தேவயில்லாத மருந்துகள எடுத்துக்காம ரொம்போ அ இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று வராம பாத்துக்கறது.
ம்
அந்த மாரிலா கொஞ்சோ கட்டுக்கோப்பா இருந்தோ அப்படின்னா லைஃப்லாங் நம்மளுக் எந்த பிரெச்சனியு வராது. அப்டி இருந்துமே கூட்டத்த கூட்டத்துல போனா நமுக்கு ஏதாவது வேற யாருகிட்டயாவ்து இருந்து நம்மளுக்கு ஜொரொ அ சளி அந்த மாரில்லா தொத்திகிச்ன்னா உடனே நோய் தொற்று அதிகமாயி நமக்கு ஹாஸ்பிடல் ல்ல போய்ட்டு நம்மோ மருத்துமனைல அட்மிஷனாகற மாரிலா கூட வரு. ஏனா டிரான்ஸ்ப்ளான் அ கெ லிவர்ரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்ச நம்ம பண்ணீட்டிதுக்குப்புறோ நம்மோ ரொம்போ ஸ்ரிக்டா இருக்கணு சின்ன தூச் இ பட்டா கூட நமக்கு வந்து அ சுவாச கோளாறெல்லா வரு. நுரையீரல்ல இர்ந்து அ நோய்த்தொற்று வரு யூரின் அ சிறுநீர் மூலியமா நோய் தொற்று வரு அந்த மாரில்லா நெறைய பிரச்சனைங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நெறைய இது வாய்ப்பிருக்கு அதனால நம்ம எவ்ளோ க்கு எவ்ளோ நம்மோ அ ஒரு தன்னத்தானே நம்ளே நம்ள பாதுகாத்துக்கிற மாரிதா இருக்கணு
ஓகே ஓகே இப்போ ஆ இ இ இப்ப அதாவது நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தருக்காங்க அதுலிருந்து நம்ம வெட்டி வெச்சிருக்கோ அந்த மாரி தா ஓக் கே அ இப்போ வந்து என்னானா ஒரு கெடச்சிருச்சு இப்ப வந்து இந்த மாரி பண்லாமா ஆ எறந்து போறன்னு முன்னாடி அ உடல் தானம் பண்ணீட்டு
இல்ல அந்த மாரி ப அதா எறந்து போறதுக்கு முன்னாடி இல்ல மூளைச்சாவு அடஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரூ ஆ வண்டில போம் போதோ ஏதோ ஒரு இதுவுல அடிப்பட்டு அவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள் பத் இத்தனால அ மருத்துவமனையிலயே வச்சு அவங்கள காப்பாத்த முடியாது அப்படின்ற டைமுக்கு வந்து பாத்தீங்ன்னா அவங்க உறவினர்கள்லா சேந்து எனக்கு இந்த மாரி எங்க வீட் ட்டுக்காரோ இல்ல எங்க பையனோ, எங்க பொண்ணோ இந்த மாரி மூளைச்சாவு அடைச்சுட்டாங்கன்ட்டு டாக் மருத்துவர்கள்ல்லா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புரோ அவங்க வந்து செரி என்னோடப் ப பையன இதுக்கப்புறோ உயிர்த்ததெழ முடியாது. சோ அதனால நாங்க வந்து எங்களோட பையனோட உறுப்புகள தானம் பண்றோ அப்டின் ட்டு தானமா எழுதி கொடுத்தாங்க அப்டின்னா தானமா எழுதி கொடுத்து து உடனேல்லா வந்து கெடக்காது சோ அது வந்து த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆ கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து அரசு அலுவகத் இதுல பதிவு பண்ணி வைக்கணு சோ நம்ளுக்கு முன்னாடி நூறு பேரோ இருநூறு பேரோ ஆயிரம் பேரோ ரண்டாயிரம் பேரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கேத்த மாரி ஸ் ரிட்டி சீனியாரிட்டி முன்னுரிமை கொடுத்துதா வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க.
ம் ஓகே ஓகே இதுக்கு இந்த கல் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க் இந்த மாரி வெயிட் பண்ணிட்
ஆமா ஆமா வெயிட் பண்ணிட்டு தா இருக்கணு ஆல்லோவர் நம்ம தமிழ்நாட்டுல இப்போ ஆ ஏழாயிரம் பேருக்கு மேல சிறுநீரகத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆறாயிரம் பேருக்கு மேல கல்லீரிகளுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.
ஆ
அந்த மாரி இருக்கு
அப்டின்னா நட நெறைய உடல் தானம் உங்க
இல்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எண்பது பேர் வந்து மூளைச்சாவு அடையிறாங்க தமிழ்நாட்டுல ஆனா வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ தா வந்து வந்து டொனேட் பண்றாங்க அப்டின்னும் போது ஒரு நாளைக்கு ஒரு கல்லீரல் தா ஜென்ரேட் ஆகும் வெயிட் பண்றது ஆறாயிரம் பேர்
கொடுப்பாங்களா வேற எதுவும்
ஆமா ஆமா வேற எது வேற எது மூலியமாவும் ஓகே சிறுநீரகம் வந்து பாத்தீங்கன்னா நா என்னோட அம்மாவுக்கும் ஏன்னா என்கிட்ட ரெண்டு சிறுநீரகம் இருக்கும் அதனால நா குடுக்க முடியும் ஒண்ணு கொடுத்தாலும் ஒன்னு ஒன்னு ஒன்னு வந்து இன்னொண்ணு வந்து அதோட வேலைய இதுவே சேத்து செஞ்சுக்கும் ஆனா கல்லீரலோ இருதயமோ நுரையீரலோ அந்த மாரி தானமா குடுக்க முடியாது
என்னா ஒண்ணுதா இருக்கு
ஆமா ஒண்ணுதா இருக்கு
உஹம் ஓகே அதா இந்த மாரி வெ வெயிட் பண்றவங்க இப்ப ஏழாயிரம் பேரு கிட்ட வெயிட் பண்றாங்க ஆனா மூளைச்சாவு மட்டும் அடைஞ்சா இது எப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஹார்ட் அட்டாக போய்ருவாங்க அஹ் அது மூளை
இல்ல அந்த மாரி போனவங்களல்லாம் இல்ல அந்த மாரி போனவங்களல்லாம் எடுக்க முடியாது ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக்னா அதா நம்ம இருதய செயலிலப்புனால உயிர் இழக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருதயம் ஆல்ரெடி அவ்ங்களோட ரத்தத்த உ உடம்புல்லா எடுத்துக எடுத்துட்டு போக முடியாம தா செயல் இழக்குது சோ அந்த இது அந்த உடல்ல இருக்கிற ஆஹ் உறுப்புகள எடுத்து வச்சோனா இவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு
ஓ இல்ல அதாவது இதே மட்டும் தா அந்தது அப்ப அவருக்கு இதயம் மட்டும்
இதயம் மட்டு தா இதயம் மட்டு தா அந்த மாரி பண்ணா ஆல்ரெடி அவங்களுக்கு இதய செயலிலப்பு இருக்குறதுனால ரத்த குழாலா எல்லா எல்லாமே வீக் ஆய்ட்டு இருக்கும் வீக் வீக்கானா ஒரு எப்டி சொல்றதுன்னா தமிழ்ல வீக்கு ஒரு ஒரு அதுவுமே ஒரு நோயுற்ற நிலையில தா இருக்கும் ரத்த குழாய் எல்லாமே
உறுப்புகளுக்குமே ரத்த குழாதான மெயினு இருதயமே ஒழுங்கா வேல செய்யலன்னா அப்புறம் மத்த உறுப்புகளெல்லா எப்படி வேல ஒழுங்கா வேல செய்யு கிட்னியூ இது இப்போ சிறுநீரகத்தோட வேல புல் வேலையுமே ஆ அ ரத்தத்த சுத்திகரிப்பு பண்றது தான் அப்ப இருதுயமே ஒழுங்கா ரத்தத்த கே சிறுநீரகத்துக்கு அனுப்புலனா அது எப்படி ஒழுங்கா ப-பங்க்ஷன் ஆகூ ஒழுங்கா வேல செய்யூ பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அ ம் எ ம் ம் எ இரு இருந்து ரத்தத்த வாங்கி அ ஆக்சிஜன்ற்ற ரத்தத்த வாங்கி திருப்பி ஆக்சிஜன் ஆக்கி கொடுக்கறத மட் இருடோ வேல இருதயத்தில இருந்து ரத்தமே நொ க்கு வர்லன்னா அப்புற எப்டி நுரையீரல் திருப்பி ரத்தத்த இருதயத்துக்கு குடு க்கு நுரையீரல் எப்படி ஆரோக்கியமா இருக்கு
உஹம் அப்பனா இந்த எதாவது இந்த முடிவ வந்து சும்மா இந்த ஒரு பிலாப்காண்டியே அப்படியே விட்டுருவாங்கலா இருந்தாலு செக் பண்ணி செக் பண்ணி பாப்போ அது சீரா இருக்கா அப்படின்னு
இல்ல அது மாரி பண்ணவே முடியாது இருதய செயலிழப்பு உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா உயிர இழந்துட்டாங்க அப்படின்னா உடனே வந்து ரப் ரத்த ஃபுல்லா கட்டி ஆயிடூ சோ என் எந்த உறுப்புமே வேல செய்யாது ஆஹ் ஹார்ட் அட்டாக் அதாவது மா மாரடைப் இப்ப வந்து இறந்துட்டாங்கன்னா இறந்த அஞ்சு நிமிஷத்துல எல்லா ரத்தமும் கட்டிடும் சோ அப்ப எல்லா உறுப்புலயு ரத்தங் கட்டிடும் எந்தெந்த உறுப்புல எவ்வளவு ரத்தங் கட்டிருக்குன்னு யாராலயும பண்ண முடியாது அத எடுத்து
உம் ஓகே ஓகே ஆனா நீங்க இப் ப்ரோ ஒரு நிமிஷ ஒரு நிமிஷந்தக்கா கட் பண்ணி கூப்பிடற
ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே ஆஹ்